சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கிறே நீங்க எப்டி இருக்கிறீங்க
ஆ நானு ரொம்ப நல்லா இருக்கேங்க என்ன ஒர்க்கெல்லா முடிஞ்சிதுங்ளா வீட்ல
ஆ இந்த நைட்டு டிஃபன் பண்ணனுல்ல பண்ணி வெச்சிருக்கே எல்லாரையு சாப்ட கூப்டுட்ருக்கே யாரு வர மாட்றாங்க எல்லா லீவ் விட்டாச்சு இல்லியா அதனால ஒரே ஜாலியா விளையாட டி வி பாக்க இந்த மாத்ரியே போயிட்ருக்குது உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்கறாங்க என்ன பண்றாங்க
எல்லா நீங்க சொன்ன மாரியே தாங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா அது கரெக்டா அந்த டைமிங்க்கு போவாங்க எயிட் தேட்டி ஆனா நைட் ஆனா தூங்கிட்றாங்க ஆனா இப்ப அப்டி இல்லைங்க ஒம்பது மணி வரைக்கு வெளிய வெளையாண்ட்டே இருக்காங்க பக்கத்துல வேற ஒரு சின்ன பார்க் இருக்குங்ளா எல்லா பசங்களு சேந்து அங்க வெளையாண்டுக்கிட்டே இருக்கானுங்க டைமிங்க்கு கூப்டா சாப்பட கூட வராதில்ல வந்தா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு படுத்துர்றாங்க குளிக்க சொல்றதுக்குள்ள அம்மா தூக்கோ வருதுமாங்கிறானுக அப்டி ஒரு வேர்வைங்க பரவால்ல இந்த காலத்துல பசங்க வந்துட்டு ஃபோன் பாத்துட்டு வீட்டுக்குள்ளேயே உக்காராம வெளிய வெளையாண்டுட்ருக்குது இல்லைங்ளா அது வரைக்கு சந்தோஷப்பட வேண்டியதுதா இல்லைங்களா
ஆமா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கு நம்ம கொழந்தைங்கள வெளில விட்றதுக்குமே பயமா இருக்குது அப்டி இருக்கும் போது நம்மளே அனுப்புனாலு அவுங்களு போ மாட் றாங்க வெயில் அடிக்குது நா வீட்டுக்குள்ளயே இருக்கறே டி வி பாக்குறே இல்ல ஃபோன் பாக்குறே அப்டின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப போய் வெளில விளையாட்றாங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தா ஏனா அவுங்களுக்கு ஒரு எக்சசைஸ் மாத்ரியு இருக்கு அவுங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாவு இருக்கு ஏனா வீட்டுக்குள்ளயே உக்காந்துட்ருக்கிறது அது பல பிரச்சனைகளுக்கு தா அவுங்கள கொண்டு வருது அதனால இந்த மாத்ரி பண்றது வந்து அவுங்களுக்கு ஒரு ரெம்ப நல்ல விஷயந்தா நெனைக்கிறே
ஆமாங்க ஆமா எங்கியாவ்து இந்த வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்தீங்ளா வெளிய
ஆ போ போனுன் பிளான் பண்ணிருக்கோ இன்ன இன்மேல் தா போலா நம்ப நாங்க ஆல்ரெடி அதாவ்து இருக்கிற எடத்துலருந்து அம்மா வீ ட்டுக்கு வந்திருக்குறோ அதனால செரி ஓகே வந்து இங்கிருந்து போய்க்லா அப்டின்ற மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் எங்க போலான்றத யோசிச்சிட்டுருக்கோம் நீங்க எதுவும் பிளான் பண்ணி போயிட்டு வந்திருக்கீங்களா
ஆ‌போயிருக்கேங்க அது வந்துட்டு என்ன சொல்றது நாங்க வருஷம் வருஷம் வந்துட்டு கேரளா போயிருவோம் கண்ணூர் போயிருவோம் ஒரு நல்ல பிளேஸ் கூட அங்கதான் வந்து எங்க கொலதெய்வம் இருக்கு இருக்குங்களா செரி வருஷத்துக்கு ஒருக்க அங்க போய் இந்த வெக்கேஷன் லீவ்ல போய் பாத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம் ஒரு டூ டேஸ் தாங்க அங்க இருப்போம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா நமக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் அதுக்குன்னு வருஷத்துக்கு ஒருக்கா ஒதுக்கிறது ஒரு பதினஞ்சு இருபதுன்னு அதுக்குள்ள மேக்சிமம் இருக்கிற மாதிரி பாத்துட்டு வந்துறோம் ஆ வருஷத்துக்கு அங்க போயிட்டு வர்றது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க கேரளானா நல்ல சூப்பர் பிளேஸா இருக்குங்க என்ன நம்மளால ரெகுலரா அங்க தங்க முடியாது உங்களுக்கு பிடிக் டிக்குங்களா கேரளா
ஆஹ் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் கிளைமேட்டுமே வந்து இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கூலிங்கா இருக்கறது இருக்கும் இல்லையா நம்ம ஊர்ல எப்பயுமே வெயில்னா பயங்கர வெயிலா இருக்குது அங்க வந்து கொஞ்சம் மழை விழுகுறதுனால அப்பப் க்ளைமெட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அது மாறி சொல்லிருக்காங்க நிறைய இந்த போட் ஹவுஸ் எல்லாம் கேரளால ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தண்ணிக்குள்ள நம்ம மெதந்துகிட்டே ஒரு நாள் ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாமான்னு பாக்றோம் ஏனா குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால அவங்கள வச்சு சமாளிக்க முடியுமா அவங்களுக்கு அந்த ஒன் டே நைட்டு போட்ல இருக்குறது ஒத்துக்குறுமா அந்த மாதிரி மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சி தானே அதை பிளான் பண்ணனும் அதனால தான் கொஞ்சம் யோசிச்சிட்டுருக்கோம் நீங்க போட் வுஸ்லாம் போயிருக்கீங்களா
இல்லலைங்க நாங்க போட் ஹவுஸ் எல்லாம் போனதில்ல அங்க போனீங்கன்னா பர் டேவே டெய்லியும் டென் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் யூடியூப்ல பாத்தேன் அதனால அவ்ளா காஸ்ட்லியால்லாம் பே பண்றது இல்ல நம்ம போறது கோயில்ல போய் பக்கத்துலயே ஒரு சின்னதா ஒரு ரூம் எடுத்துக்கிறது அது ஒரு சின்னதா ஒரு வீடு மாதிரி இருக்குங்க அங்க லாட்ஜ் மாதிரி போய் பாக்க மாட்டோம் நாங்க ஒரு ஹோம் டூர் மாதிரி இருக்கும் சரி ஹோம் டூருங்கறே பாரு அங்க போய் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ரூம்ஸ் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு ரூம் வந்துட்டு நம்ம புக் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும்ங்க அது போனீங்கன்னா நீங்க ஒரு ஹோட்டல்ல தங்குறதோ இல்ல லாஜ்ல தங்கற மாதிரியே இருக்காது நம்ம வீட்ல எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப நீட்டா கிளீனா யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க கேரளா நல்லா கூலிங்கா இருக்கும்னு கண்டிப்பா இல்லைங்க அங்க செம்ம ஹீட்டுங்க என்னதான் அங்க வந்துட்டு சும்மா அடிக்கடி மழை பெஞ்சு இடம் வந்துட்டு ரொம்ப ஈரமா இருந்தாலுமே நம்ம என்ன நினைச்சுக்குவோம் கூலிங்கான கிளைமேட்ன்னு நினைச்சுப்போம் அது கிடையாது கேரளா வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹீட்டான ஒரு ஸ்டேட்டுனு தா சொல்லணும் நம் கோயிலுக்குள்ள போய் நின்னுட்டு வந்தா அப்படி வேர்த்து ஊத்துங்க வெளிய பாத்தீங்கன்னா மழை பேஞ்சுகிட்டே இருக்கும் அந்த மழை தண்ணி கூட ஹீட்டா தான் இருக்கும் ஜில்லுனு தான் இருக்கும் நீங்க எல்லாம் நினை இப்ப நம்ம ஊர்லல்ல காலையில தண்ணி எடுத்து மேலுக்கு ஊத்துனும்னா அவ்ளோ ஜில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா ஆனா அங்க அப்படி இல்லலைங்க நீங்க போய் விடிய காலையில நாலு மணிக்கு குளிச்சாலு கூட அந்த தண்ணி வந்துட்டு வெது வெதுன்னு தா இருக்கு குளிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஜில்னஸ்சே தெரியாதுங்க அப்படி ஒரு கிளை மேட் அந்த ஊரு அதனாலதா அந்த இடத்துல வந்துட்டு சும்மா மழ பெஞ்சுகிட்டே இருக்கு ஆ இன்னொன் என்னன் பாத்தீங்கன்னா கேர்ளால இருக்கவுங்க அதிகமா வந்துட்டு அந்த இயற்கைய ரொம்பவுமே விரும்பி தேவையான அளவுக்கு மட்டு வீடு கட்டிட்டு அவுங்க தே இடத்த சுத்தி எப்போமே கொஞ்ச செடி தோட்டோ மரோ இந்த மார்லா வச்சுட்டே இருக்காங்க அ ரெண்டாவது அங்க வந்துட்டு ரப்பர் தோட்டங்கள் வந்து ஜாஸ்தி அதனாலேயே வந்துட்டு ஹீட்டு கொஞ்சோ ஓவராவே இருக்குங்க ரப்பர் மரம் வந்து எப்போமே சூடு அ என் சிஸ்டர கூட அங்கதா கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க அவ அங்க இருக்கவே மாட்டேன்ட்டு ஓடி வந்துட்டா அதாவது என் சிஸ்டர்னா என் கூட பிறந்தவ கெடையாது என்னோட சித்தி பொண்ணு இத்தனைக்கு கேர்ளால தா அவ படிச்சு வளர்ந்தது எல்லாமே பட் அவள கல்யாண பண்ணி குடுத்தது ரொம்ப ஒரு ஃபுல் கிராமம் மாதிரி இருக் கு௱கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவ வீட்டுக்கு நடந்து போனுனா ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த காடு மலை எல்லா ஏறி இறங்கி தா போனு அவ கொஞ்ச சிட்டில வளர்ந்த மாரி பிள்ளைங்ளா சுத்தமா செட் ஆகவே இல்ல வீட்டுக்கே வந்துட்ட அவ அதனால கேர்ளா நம்ம எல்லா த்துக்குமே புடிக்கும் பட் என்னன் பாத்தீங்கன்னா அங்க நம்மனால வந்துட்டு ஸ்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இடோ அது அங்கே இருக்கறவுங்களுக் ஓகே பட் நம்மள தமிழ்நாட்டுல இருந்து ஜாலியா இருந்து பழகுனவுங்க கேர்ளா போறது கொஞ்ச கஷ்டோ
ஓ அப்டியா நீங்க என்ன இப்டி சொல்றீங்க நா கேள்விப்பட்ட வரைக்கு கேர்ளா நல்லா இருக்கு இந்த பிளேஸ் போலா அந்த ப்ளேஸ் போலா எப்பயு மழ விழுகு ஒரு சில்லுனு கிளைமேட் இருக்கு அந்த மாதிரிதா நா நெனச் சிட்டு அங்க போலா அப்டின் சொல்ட்டு பிளான் பண்ண ஆனா நீங்க சொல்றத பாத்தா கொஞ்ச பயமா இருக் கு போலையே அதனால நம்ம அதுக்கு நம்ம பேசாம இந்த சைடு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்ட ஆனா ஏரியாக்கு ஹில்ஸ் இருக்கிற ஏரியாக்கு போய்ட்லான் நெனக்கிற ஏன்னா நெ சொல்லியிருக்காங்க நெறைய கோயில்கள் வந்து இருக்குது அது மாரி இந்த பிளாக் தண்டர் இந்த மாரி கேம்ஸ் சுல்ல இது இருக்குது செரி கேர்ளா போனா அந்த மாதிரிலா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாள் போட் ஹவுஸ் இந்த மாதிரி இருந்துட் வர்லா நம்ம இங்க வெயில்ல இருக்கிறதுக்கு அங்க போனோனா இந்த மாதிரி எல்லா கிளைமேட்ட என்ஜாய் பண்ணிட்டு வர்லா அப்டின் சொல்லிட்டு தா பிளான் பண்லான் நெனச்சோ ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கேர்ளாவு நம்ம தமிழ்நாட் ட விட ரெம்ப ஹீட்டா தா இருக்கு நெனைக்கிற ஓகே ப க்லாம் வேற ஏதாச்சு இந்த மாதிரி கூலான ஏரியாக்கு வேனா இந்த தரவ பிளான் பண்ணிட் அடுத்து ஒன் டே அந்த டூ டே ட்ரிப் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரிப் ரெம்ப இல்லாம ஒன் டே டூ டேனா ஓகேவா இருக்கு போய் எல்லா இடத்தையு சு த்தி பாத்துட்டு அப்டியே வந்தர்லான் நெனைக்ற
ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம போணு ஜாலியா கொஞ்சோ கூலிங்கா இருக்கணுனா நம்ம கண்டிப்பா வந்துட்டு கொடைக்கானல் ஊட்டி ஆ குன்னூர் இந்த மாதிரி இடங்களுக்கு தா போனா கொஞ்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு டீலா பட்ஜட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமான் தெரில பட் கொடைக்கானல் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பட்ஜெட்டு புல்லா இருக்கு ஏரியா ரூம்ஸ்சு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ஏத்த மாரி ஒரு கன்வீனியன்ட் பீஸ்ல வந்துட்டு குடுப்பாங்க நல்லா இருக்கும் அதே மாரி கொடைக்கானல வந்து பாத்திங்கன்னா ஒரு முருகன் கோயில் சொல்லுவாங்க அ பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அந்த கொடைக்கானல இருக் இப்டியே ஒரு முருகன் கோயில் ரொம்ப பேமஸான முருகன் கோயிலுங்களாமா அ பழனியில கூட வந்து பாத்தீங்கன்னா நவபாஷணத்தால செல வச்சிருப்பாங்க ஆனா அங்க கூட தசபசானத்துல வந்துட்டு செலவு வடிவமைச்சிருப்பாரு போகர் அப்டின்னு சொல்லி அங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு முருகருடைய சந்ன்னிதி ஒண்ணு இருக்கும் ரொம்ப ஒரு பழமையான கோயில் மாரி இருக்குங்க அந்த இடத்து பேரு கூட பூம்பார அந்த இடத்து பேர் கரெக்ட்டு கரெக்டா கொடைக்கானல்ல இருந்து கொஞ்சம் தூரம் பனோம்னா பூம்பாறைன்னு ஒரு நல்ல ஒரு கிராமம் இருக்குங்க நா கூட அந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய பாத்துருக்கேன் நீங்க அது ஏதாவது பாத்துருக்கீங்களா
இல்ல நீங்க சொல்ல போயதான் எனக்கே இப்ப தெரியுது கொடைக்கானல்னா நான் என்ன நினைச்சேன்னா ஒரு கூலிங்கான கிளைமேட் சுத்தி பாக்குறதுக்கு நறைய பிளேஸ் இருக்கும் அந்த பைன் ட்ரீஸ் இந்த மாரில்லாம் இருக்கும் அந்த மாதிரில்லாம் பாத்துட்டு வரலாம் அப்டின்னு தான் நான் நினைச்சன் இது பழமையான கோயில் இருக்கும்ன்னு சொன்னதையே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பால்ஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்டின்னு தான் நான் நினைச் சிருக்கேன் அது மாதிரி அங்க போட்டிங் போவாங்க லேக்ல வந்து அந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கும் ஆ சைக்ளிங் அப்புற இருக்குது இந்த மாதிரி இ வ குளிரா இருக்கிறதுனால அந்த பிளவர் எக்ஸிபிஷன் இந்த மதிரலாம் இருக்கு அப்டின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா கொடைக்கானல வந்து மலைகளின் இளவரசின் சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்த ஹில்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்டின்னு நினைச்சு நீங்க சொல்றது பாரத்தா எனக்கு ரொம்ப இதா இருக்குது அந்த கோயிலுக்கு போலாம் அப்டின்ற மாதிரி இருக்குது மலைகளுக்குள்ள இருக்குதா அந்த கோயிலு
ஆ மலைக்கு மேலங்க ரொம்ப மலைக்கு மேல கிடையாது வயல்களுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி எல்லாரும் ஒரு ஏறக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் பொதுவாவே முருகன் கோயில் எல்லாமே வந்துட்டு மழைக்கு மேலதான் அதாவது குன்று இருக்க இடம் எல்லாம் குகன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன குன்று இருத்தால் கூட அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முருகருடைய சிலை வச்சு வழிப்பட தொடங்கிருவாங்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பச்சை தாவரங்கள் மருந்துக்கு உதவக்கூடிய செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடக் கூடாது அப்டின்னு சொல்லி ஆ ஒரு கடவுளுக்கு மேல நமக்கு பயம் இருக்கும் இல்லையா அதனால அவரோட சிலை வச்சு அங் கும்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்கும் அந்த முருகன் கோயிலு ஆ அவ்ளோ சூப்பரா இருக்கும்ங்க காலையில நேரத்துல ஒரு ஆறு ஏழு மணிக்கி அந்த இடத்துக்குல்லா நம்ம போயிட்டோம்னா அவ்ளோ அழகா பனி விழு அந்த நேரத்துல அப்டியே அந்த விபூதி மனோ ஊதுபத்தி மனோ அப்டியே முருகன நின்னு கும்பிட்டா நம்ம எதுக்குடா நம்ம வீட்டுக்கு திரும்பி போனு பேசாம இந்த கோயில்லயே உக்காந்த ர்லாமே அப்டிங்கற அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு மதியவே மயக்கக்கூடிய அழகு ஆ அந்த கோயில்ல இருக்குங்க
ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனும்னு வச்சுக்கோங்களே அங்க போனா நம்மளோட மன சு எல்லாமே வந்து ஒருநிலை பட்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாகும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கெடைக்கும் அதுனால வந்து நம்மளுக்கு ரெம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைல இருக்கோ அப்டின்னு சொன்னா எங்காச்சு வெளியில போலா அப்டின்னா அதுல வந்து மொத பிளேஸ் பாத்தீங்கன்னா அந்த கோயிலாதா இருக்கு ஆனாலு வந்து நம்மளுக்கு அந்த அதுவு போக இந்த மலைகளுக்கு இடையில அந்த வயல்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த கெளைமேட்டு பாருங்க இப்ப பச்சை பசேல்னு பாக்ற வயல்வெளிகள் இதெல்லா பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையத்தா அது உருவாக்கி தரும்னு நெனைக்கிறே
கண்டிப்பாங்க சரி உங்களுக்கு நான் திரும்ப கால் பண்றேங்க வெக்கிறே
அ ஓகேங்க பாய்